என்ன பண்றீங்க
ஆஹ் சும்மாதான் இருக்கேன் படுத்துருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
நானும் சும்மாதான் பாருக்கேன் ஹலோ கேக்குதா ஹலோ
ஹலோ
கேக்குதா
ஆஹ்எனக் எனக்கு கேக்குது உங்களுக்குதான் விட்டு விட்டு கேக்குதின்னு நெ
ஆமா ஆமா அதான் கேக்குதா கேக்குதாந்துட்டே இருக்கேன்
ஓ சேரி சேரி சேரி இப்ப நல்லா கேக்குதுல்ல
ஆஹ் இப்ப நல்லா கேக்குது இன்னைக்கு எங்க பிரெண்டோட தங்கச்சி வந்து சிஸ்டர் வந்து ஒரு பொட்டிக்கு வந்து ஓப்பன் பண்ணாங்கப்பா அது
ஓ சேரி சேரி
ஆஹ் நல்லா இருந்தது கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்கா நிறைய வச்சிருந்தாங்க நிறைய அக்ஸசரிஸ் பார்ஸ் ஹண்ட் பேக் க்கு அப்பற சாரி வித் பிளவுஸ் ஸிச்சீடு பிளவுஸ் அத இப்ப வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் லுக்கா நல்லாவே இருந்தது ஆஹ் டிசைனர்ஸ் சாரீஸ் அந்த மாரி எல்லாம் இருந்தது
எப்பயுமே வந்துட்டு பொட்டிக் லா டிஃப்ரெண்டா தான் இருக்கும் நல்லா இருக்கும் பொட்டிக் வாங்கும் அதுவே அந்த நார்மல் ஆஹ் இதுக்கு டிஷன் இருக்கு நம்ம டெக்ஸ்டைல் ஷாப் நான் நான் இந்த கடை பாக்குறப்பல்லாம் சொல்லி எல்லாமே உம்
உம் உங்க வாய்ஸ் வந்து எனக்கு பிரேக் ஆகுதுப்பா
பிரேக் ஆகுதா இந்த ஒரு நிமிஷம்
ஆ நல்லா கேக்குது
ஆஹ் சொல்லுங்க
அதான் அங்க வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்டா யுனிக்கா இருந்தது டிசைன் எல்லா நம்ம சொன்னனா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்களாம் அவங்க டெய்லர் போட்டு ஆஹ் அப்புறம் வந்து ஆஹ் கிராஃப்ட் எல்லா பண்றாங்களாம் அவங்க கிட்ட போயி பா பார்ஷ்னலைஷ்டா நம்ம என்ன மாரி வந்து ஆர்டர் பண்றோமோ அந்த மாதிரி வந்து அவுங்க கஷ்டமைஸ் பண்ணி டிரஸ் எல்லா கொடுப்பாங்களாம் ஸ்ட்ரி ச்சிங்கும் ரொம்ப நல்லாருக்கு நம்ம குடுக்குற இதுக்கு வேல்யூ ஃபார் மணி
ஓகே ஓகே ஓகே ஓகே
இருந்தது ஃபிட்டிங்கும் நல்லாவே இருந்திச்சு அது போக வந்து ஆஹ் நம்ம என்னதான் வந்து போய் துணிக்கடையில வாங்கினானாலும் ஒரே ட்ரெஸ் வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க இல்லையா நம ஒரு மா டல் வாங்கும் போது அதே மாதிரி டிரரெண்டிங்ல வந்து நிறைய பேர் இப்டி கலர் கலரா இப்ப தீபாவளின்னு எடுத்தாலே வந்து மோஸ்ட் வந்து இந்த மாதிரி தான போட்டிருப்பாங்க இப்ப வந்து இதுன்னா நம்ம மட்டும் தான அந்த மாதிரி எல்லாம் போடுறோம் இப்ப நம்ம பொட்டிக்ல வாங்கினனா நம்ம மட்டும் தான் அந்த மாதிரி போட்டுப்போம் வேற யாரும் அந்த மாதிரி டரெஸ் எல்லா போட்டுக்கவே மாட்டாங்க
ஆமா ஆமா
அஹ சோ வந் இ எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சிருந்துச்சு ஆஹா காசு இது இதெல்லாமே நல்லாவே யுனிக்கா இருந்தது அவங்களோட இதுல இன்னைக்கு கூட குரூப்ல கூட போட்டிருந்தாங்க பர்ஸ் எல்லா நல்லா இருந்துச்சு சரி இன்னொரு தடவை போகும்போது நம்ம வாங்கணும் அப்டின்னு நினைச்சுட்டு இருந்தேன்
ஹம் கே ஓகே ஓகே சரி சரி சரி வாங்குங்க
நல்ல நல்ல ஆஹ் இதுக்கெல்லாம் வந்து எனங்கேஜ்மெண்ட் பிரரைடல் லெகங்கா இது எல்லாமே நல்லாவே வச்சிருந்தாங்க
ஓகே ஓகே ஓகே
உம்
அங்க இந்த பட்டு லெகங்கா எல்லா இருந்துச்சுலா இந்த சில்க்குல லெகங்கா வருதுல்ல இப்போ புதுசா
ஆமா
அதெல்லாம் இருக்காங்க
அது இல்ல ஒர்க்கு தான் இருந்தது
ஒ எனக்கு வந்து சில்க்ல வேணும் அந்த மாரிதான் நான் தேடிட்டு இருக்கேன் அந்த மாரி இப்ப வாங்கணும்னா நான் வந்து சாரி எடுத்ததான் ஆஹ் அதான் யோச்சிட்
உம் உங்களுக்கு நல்லாவே வந்து சாரீ எடுத்தானா ஃபிட்டிங் நல்லா வரும் ஆஹாம் சாரியும் இ இது பிளவுஸ் அந்த மாரி ஒ அழகா தைக்கலாம் உங்களுக்கு
உம்
உம் ஒர்க் வேணும்னா வந்து இங்க எங்களுக்கு தெரிஞ்ச டெய்லரோட ஷாப் இருக்கு இங்க நம்ம ஒர்க் வேணும் இந்த மாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களே வந்து ஒர்க் பண்ணி குடுத்து த்துருவாங்க இப்ப பெட்டரா ஃபீல் பண்ணணும்னா நம்ம வாட்ஸ்அப்லயே ஏதாவது ஒரு போட்டோ நம்ம போய் நம பிக்சர்ஸ்லையே எடுத்து இந்த மாரி மாடல் வேணும்னு சொன்னோம்னா அவங்க கஸ்டமைஸ் பண்ணி குடுப்பாங்க டெய்லர் வந்து தச்சு குடுத்துருவாரு ஆரி ஒர்க் இப்ப மட்டும் நம்ம தனியா வந்து பணம் வந்து பண்ற மாதிரி இருக்கோம் அ டெய்லர்ஸ் அ டெய்லரோட சார்ஜ் தனி ஆரி ஒர்க் சார்ஜ் தனி அப்டி ஒர்க் பண்ணணுனா
ம் சேரி சேரி சேரி நான் அப்படி தைக்க போனா உங்கிட்ட சொல்றேன் நானு
சொல்லுங்க
ம் உம்
சொல்லுங்க ஏதாவது ஆய் யா பண்ணலாம் இப்ப எல்லா பாடர் வச்சு பளிச்சன்னு இந்த மாதிரிதா போடறாங்க ஆஃப் சாரிலயோ பார்டரு வெச்சு இப்பஅந்த இதுலயும் லெஹங்காலயும் பார்ட்ரு வச்சு அந்த மாதிரி சில்க்கல அப்படிதான நான் வருது கான்ட்ராஸ்ட்டா
ஆமா ஆமா ஆமா ஆமா
உம் சாரி எடுத்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தெக்கலாம் இந்த மாதிரி சாரீ வந்து உங்களுக்கு எடுக்கணும்னா நீங்க வந்து ராஜ்மஹால் போகலாம் லக்னா நாச்சியார்ஸ் போகலா நா ராஜ் துமல வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு சாரீ வங்கி தைக்கணுன்னா நீ இது வந்து ராஜ்மஹால்ல போகலா இல்லானா அந்த வந்து அஹ் சில்க் கிளாத்தாவே வந்து இங்க விக்கிறாங்க அதெல்லா வந்து அந்த மீட்ரு வந்து ஃபோர் ஹண்டரட் த்ரீ ஹண்டரட் சொல்றாங்க
ஓ
ஆ ஆமா வெறு அஹ மெட்டீரியல் ஷாப்ல சொல்ற நானு.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
மெட்டீரியல் மட்டு விக்கிறாங்கள இங்க காட்டன் மிக்ஸடாவேயிருக்கு அதே மாதிரி அஹ இதாவேயிருக்கு. சூடிதார் மெட். மெட்டீரியலாவு இருக்கு இந்த மாதிரி சில்க் பேட்டன்ல வந்து இருக்குற கிளாத் வந்து மெட்டீரியல்.
உம்.
ஆனா அந்த கிளாத்ல வந்து ஒரு சில கிளாத் வந்து என்ன ஆயிடுது கனமாருக்கு ரொம்ப.
து இதுவரிக்கு நீங்க எதாச்சு அப்டி வாங்கி. ஸ்டிச் பண்ணிருக்கீங்களா.
இப்ப ஸ்சேரி. போய் தா நாங்க எடுத்துட்டு வந்து மேக்சிக்கு வந்து ஸ்டிச். பண்ணா பொண்ணு. சாரீதா வந்து எடுத்துட்டு வந்த சிக்ஸ் பிப். குட்டிக்கு சேரீ அவளே தெச்சனால எங்களுக்கு அது வந்து ஒரு பெருசா தெரியல.
ஓ சேரி சேரி சேரி.
பிப்டிக்கு சாரீ வாங்கிட்டு வந்து அதுக்கு அவ்ளே டிசைன் பண்ணி இது பண்ணிருக்கா தச்சிருக்கா நல்லாருக்கு. ஓகேவாருக்கு உம். உம்.
உம் நாளைக்கு என்ன லன்ச்சுக்கு.
நாளைக்கு காலையில பொங்கல் வைக்கலாம்னுட்டு இருக்கேன்ம்பா பொங்கலு சாம்பார் மட்டும் பையனுக். கு ஏதாவது ஒரு சோ ரைஸ். பண்ணி குடுத்துடலானு லெமன்ரைஸ்ல.
ஏ அவங்க லன்சுக்கு அதே கொண்டு போக மாட். டாங்களா.
போக மாட்டாங்க நா கேட்டுட்ட ஒரே வேலையா முடியுமேனு இப்ப பணியாரம் போட்டேன்னா வாங்கிட்டு போயிடுவா. பணியாரம்னா சாப்டுட்டு நாலு பணியாரோ. அப்படியே ஒன்னு பத்து பன்னெண்டு வச்சு குடுத்தாலு சாப்பிட்டுட்டு வந்துடு காரச்சட்னி வச்சு அத வச்சு குடுத்தானா.
உம்ம் சேரி சேரி சேரி.
கொஞ்சோ எனக்கு ஒர்க்கா இருந்தது அதனால வந்து என்னால பணியாரம் ஆட்ட முடியல நாளைக்குதா மாவுக்கு போடணு.
ஓகே ஓ.
உம் போட்டு குடுக்கணு நாளைக்குதா. இன்னிக்கு. இருக்குறத வாங்கிட்டு போகட்டு அப்டின்னுட்டு எதாவது ஒரு. ரைஸ் செஞ்சு குடுத்துட்டானா போயிருவா எடுத்துட்டு. கொஞ்சோ மட்டன் கிரேவி எடுத்து வெச்சிருக்கே அதை இதையு சேத்து வெச்சு கொண்டு போயிரலா சூடு பண்ணி குடுத்தனா அத வெச்சு சாப்டுட்டு வந்துடுவா.
ஓ சேரி சேரி.
ஆமா தாவ்து நான்வெஜ் ஐட்டம் பண்ணானா இவனுக்கான்டி டிஃபனுக்கு தனியா எடுத்து வச்சுடுவே இல்லாட்னா அவெ வெறு இது மட்டுந்தா சாப்புடுவா என்னதது பொட்டேட்டோ ஃப்ரை மட்டுந்தா சாப் புடுவான் சேரி அத கொஞ்சோ நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம்ல அதுனால இந்த மாதிரி நான்வெஜ் செஞ்சா நா எடுத்து வச்சுருவே இல்லாட்னா ஒரு அ முட்ட இட்ட போட்டு பொறிச்சு குடுத்துருவே சாப்டுக்குவா
ஆ சேரி சேரி சேரி சேரி
இல்லாட்ணா ஃபுல் பாயில் ஆம்லேட் போட்டு அப்டியே அ ஒரு கிரேவி மாதிரி வெச்சு அந்த கிரேவில வந்து அந்த ஆம்லேட்ட போட சொல்லிருவா
எப் போ அ ஆம்லெட்லா கொண்டு போறாங்களே காஞ்சுருமே அது எப்டி சாப்டுப்பாங்களா
செஞ்சு அந்த கிரேவிக்குள்ள வந்து ஆம்லேட்ட வச்சு போ ம் அப்டி கொண்டு போயிருவா
ஓ அப்டியிருந்தா இருக்காதா ஆ சேரி சேரி ஓகே ஓகே ஓகே
கு கொஞ்ச இதாவு இருக்கூ அந்த அந்த கிரேவியல்லா எறங்கி கொஞ்ச சாஃப்டாவு இருக்கு
ஓ கே ஓகே ஓகே இப்பதா புரியிது
உம் அதுனால கொஞ்ச கிரேவி மாதிரி செஞ்சு ஆ ஆனியன் டொமேட்டோ நல்லா மிக்சில அடிச்சிருவே அடிச்சுட்டு கொஞ்சொ எண்ணெ போட்டு அந்த அடிச்ச இது இஞ்சி வெள்ளப்பூடு விழுது கொஞ்சொ கொஞ்ச கரம் மசாலா பவுட்ரு அப்புற கொஞ்ச சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரு இது எல்லாமே போட்டு நல்லா இது பண்ணி ஆ அப்டியே கொஞ்சொ சுண்டி வ ர மாதிரி விட்டு ஃபைனலா கொஞ்சொ கொத்தமல்லி புதினா கொஞ்ச கொஞ்சொ போட்டுட்டு இல்லாட்னா இதையுமே மிக்ஸ் சீலயே சேத்து அடிச்ட்டோனாவே நல்லாவே இருக்கு அடி ச்சனா ஒரு பிரியாணி ஸ்டெஃப் கெடச்ச மாதி ரி ஆயிரு அந்த அந்த அந்த கிரேவிலேயே அப்டியே அந்த ஆம்ப்ளேட்டையு ஃபுல் பாயில் ஆம்ப்ளேட்டையு அப்டியே போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்திரு எடுத்து ஒரு தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டு குடுத்துட்டானா அவெ சாப்டுட்டு வந்துருவா அவ்ளதா
ஓகே ஓகே நானு ஒரு நாளைக் ட்ரை பண்ணி பாக்குறே
உம் அவனுக் புடிச்சிருக்கு எனக்கு அந்த முட்ட ஒரு ஒரு பக்க வேக விடணுமே அப்டின்னுட்டு என்னாப்பா இதுக்கு ஒரு ப கேஸ் ஆகுமே அப்டின் சொன்னானா செரி அப்ப இப்டி பண்ணி வைங்க அப்டின்னுட்டு அது அவெ சொன்ன ஐடியா தா
ஓ சேரி சேரி சேரி ஓ கே லேட் ஆயிச்சு போய் தூங்கு ட்டே நானு காலையில சீக்கிரமா எந்திரக்கணு உம் பாய் பாய் பாய் பாய்